ஹலோ
ஹலோ வணக்கம்முக்கா கேக்குதா
ஆ வணக்கம்ப்பா கேக்குதா உங்களுக்கு கிளிரா
ம் கேக்குதுக்கா சாப்ட்டீங்களா எப்டி போகுது
சாப்ட்டோம்ப்பா இன்னைக்கு எதுவு சமைக்கல சிம்பிளா சமைச்சது நம சாப்ட்டு நேர முடிக்கல அதுக்கப்புற தா முடி டின்னர்ல்லா
சரிங்க அக்கா ம் நாளைக்கித்தாங்க நல்ல இருக்கு கொஞ்ச ஒர்க்கு
அப்டிங்களா செரிப்பா செரிப்பா ம் சொல்லுங்க ம்
இல்ல செடிக்கு பத்தி கேட்ருந்தீங்களா இது காய்கறி எல்லா வளறதுக்கு ஒரு இதுவு அ சொல்லட்டுமா
சொல்லுங்க நா கேட்டுருந்தே ஆல்ரெடி சொல்லுங்க
ம் சரிங்கக்கா அது எருத்து கரைசல் சொல்லிட்டு ஒரு செய்வோ
ம்
பூச்சிக்கொல்லிக்காக இது
ம்
அது வந்து எப்டின்னா பூச்சியு எறந்துடு செடிக்கு வந்து தழை சொத்து கெடைக்கு மனிசத்து சொல்லுவாங்க இல்லையா அதுவு கெடைக் கு சாம்பல் சத்து இருக்கு கால்சியம் மெக்னீசியம் போரான் இந்த மாதிரி எல்லா சத்துமே இருக் கும்கா அதுக்கு வந்து காய்கறிகலு ஆமா அது எப்டி செய்யணு நா சொல் றே இருந்த அந்த கரைசல இங்க எல்லா சத்துமே அதுலயே கெடைக்கு காயு அதிகமா இருக்கும் எடையு அதிகமா இருக் கழஞம் காயல வந்து இல்ல காய் பருமனாவும் இருக்கும் பயிர் அந்த மாதிரி
உம் உம்
அது எப்டி செய்துதுன்னா எஃகு இந்த எருக்க செடி சொல்லுவாங்க இல்லையா
உம் எற்கை செடி ம் வெள்ளை இருக்கு கலர் இருக்குது ஆ
ஆ ஆமா அந்த எருக்க செடி என்ன பண்ணும்னா ஒரு வேர்ல அந்த மாரி வேனா ஒரு பாத்ரத்துல த மத்தட்டையும் புட்டு போட்டு இந்த க கலேருக்குமே அத நீ கல்ல சொல்லுவா அன்னால கொஞ்ச மெல்டாசாருக்கேல்ல அது வரைக்கும் நம்ம சும்மா கத் தி வச்சு ர கொஞ்சோ ரஃப்பா நறுக்கி அந் தண்ணீல போட்டுட்டு கலக்கி விட்னும் ஒரு குச்சி வெச்சி
உம்
கலக்கிட்டு அத மூடி வச்சிருணும் மூடிட்டு ஆமா ஒரு கோணி சாக்கு சொல்லுவாங்க இல்லையா அத போட்டு டைட்டா கட்டி மூவிட்டு மறுநாள் காலையில எழுந்துச்சு தீ அந்த மாதிரி மூடி வச்சத த றந்து குச்சி வெச்சி கலக்கணும்
கலக்கணும்
ஆமா இந்த மாதிரி பத்து நாள் தொடர்ந்து பண்ணிட்டு பன்னோராது அத எத்து தெளிக்கலாம்கா செடிக்கு
சோ பத்து நாள் ஃபுல்லா தண்ணியில போட்டு மூட வச்சிணம்மா அப்புறமேட்டு தான் அது ஃபில்டர் பண்ணுங்களா அதுதா அதுல எடுத்துட்டு பில்ட்ரு பண்ணிஸ் ஆ
ஆமா பத்து நாள் கழிச்சு எடுத்து பில்டர் பண்ணிக்கணும் அத வெடி கட்டிட்டு அந்த கோனி சாக்குக்கருதில்லயா அந்த சாக்குலேயே வெடி கட்டிக்கலா
வடி கட்டிக்கலா ஆஹ் வடி கட்டிட்டு அப்புறமேட்டு சடிக் செடிக்கலா தொளிக்கணது
ஆமா தெளிக்கலா கைப்படாம தெளிக்கணும் அதுலணா
தெளிக்கணும் ம் கையிமா அது வந்து எற்கு செடின்றது விஷோம் அது கையில என்னா அரிப்பு எல்லா ஏற்பட்டுருமா பட்டாச்சா
ஆமாக்கா அதனால அத வந்து கையில படாம தெளிக்கணும்
ஓகேங்க ஓகே
அந்த மாரி இன்னொரு மருந்து இருக்குக்கா இப்போ சாயட்டோசோ சொல்ட்டு ஒரு பயிர் மருந்து நம்ம வெளியில வாங்குறோம் அது மருந்து கடையில எல்லா காசு குடுத்து வாங்கறோம் அந்த ஆங்கில மருந்து மாதிரி அதுக்கு பதில் நம்ம வீட்லயே செய்லாம் க இப்ப நம்ம தேங்காய் பால் இருக்கு இல்லையா
உம் தேங்காய் பால்னா நல்லாவே நல்ல தேங்காவே வா இல்ல காந் பச் ஒடச்சிட்டு அப்டியே மிக்ஸ்ல போடு அரச்சு ஃபில்டர் பண்றது அந்த பால் தானே
ஆ ஆமாங்க்கா நல்லா முத்துன தேங்காவா
ஆ ஓகே
அந்த தேங்கா பாய எடுத்துட்டு நம்ம மோர் புளிச்ச மோரு வேஸ்ட்டா தூக்கி போடுவோம் இல்லையா வீட்ல மும்முடிச்சது புளிச்சிருச்ன்னா சாப்ட மாட்டாங்க இல்லையா ஆ ஆமா அந்த மாரி அந்த புளிச்ச மோர் ரெண்டுத்தியோம் சரி பாகமா கலந்துட்டு
ம்
வடிகட்டி அதையும் கூட பயன்படுத்தலாம் க்கா அதுவும் ஒரு பயிர் மருந்து தா
சோ மோரயும் அந்த தேங்கா பால் ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒடனே யூஸ் பண்றது அது அதுக்கு எதனா பதப்படுத் தனமா
இல்ல அதுக்கு பதப்படுத்துறதுல்லா எதுவும் யாது
இல்ல டேரக்டாவே அப்டியே யூஸ் பண்ணிர்லா கலக்கி ஆ ஓகேப்பா இது சிம் பிளா நல்லாருக்குது ஈஸியா இது பண்லா இது ம்
ஆமா நம்ளுக்கு வீட்லே செய்ய முடிஞ்ச இல்லயா
வீட்லே செய்லா இது ஆமா கரெட்டு
ஆமா ஈஸியா செஞ்சுக்கலா நீங்க இந்த மாரி எதாச்சு செய்வீங்களாக்கா
நானு எதுவு பண்ணதில்லப்பா நானு இது வரைக்கு இந்த மாரி நீங்க சொல்லிதா இப்ப நா ட்ரை பண்ண போறனே கண்டிப்பா இப்பா தா தெரிது எனக்கு இதெல்லா நா இதுவரையு சும்மா இந்த மார்லா மிஸ் லா தண்ணி ஊத்துவோ அவ்ளதா மத்தபடி எது செய்ய மாட்டே நானு நா இப்ப நீங்க சொன்ன ட்ரிப்ஸ் எனக்கு ரொம்பவு ஈஸியா இருக் குது நா கண்டிப்பா ட்ரை பண்றே இந்த டிப்ஸ நா எங்க வீட்லயு செடிலா வச்சிர்க்கே நானு கண்டிப்பா நானு இத ட்ரை பண்றே தண்ணி டெய்லியுமே ஊத்துனு ஆ ஆ மாட்டு
மாட்டுக்லா முடியில வந்து அந்த இது சொல்லுவாங்கள நாய் ஒட்டுண்ணி இல்ல நாளாச்சு இப்ப எதாச்சு வந்துருச்சுனா அதுக்கு கூட ஒன்னு செய்லாகா
என்னா செய்ல அதுக்கு மாடு வச்சிர்ங்கறவங்களுக்கு கண்டிப்பா அது மால்
யா
ஆ கத்தாழ இருக்குது ம்
சோத்து கத்தாழை வசம்பு சொல்லுவாங்க இல்லையா
வசம்பு தெரியு கொழந்தைங்களுக்கு சொ அதா வசம்பு தேய்ச்சி நாக்ல தடவுவாங்களே
ஆமாக்கா அந்த மாதிரி கொஞ்ச பெருசு பெருசா ஒரு அஞ்சி வசம்பு சோத்துக்கத்தாழை ஒரு அஞ்சி எதுவு இற்க்கா மாரி கனவு கண்டயா
ம்
வேப்பல கொஞ்சோ இல்ல வேப்ப கொட்டைய கூட நசுக்கி போட்டுக்குலா அது இன்னமே இதுவா இருக்கு
ம்
ஆமா இந்த ஓமவல்லி சொல்லுவாங்க இல்லயா கற்பூரவள்ளி ஓமவல்லி அந்த மாரி பேமே ஒரு அஞ்சி எலய எடுத்துக்லா
எடுத்துக்கலா
ஆ எடுத்து மூனுத்தியு ஒன்னா அரச்சிட்டு
ம்
அத வந்து மாட்டு ஒடம்புல வெயில் நேரத்துல பூசணுக்கா அது
ஒடம்புல பூசணுங்களா ஃபுல்லா முடி முடியாறத்துல அங்க பூசணும் ஆ
இல்லையா அதனுடைய ஒடம்புல ரோம முடி இருக்கு இல்லயா
ஆ ஆ
அது முடில பூசிட்டு இந்த வெயில் நேரத்துல பூசுணு இல்ல னா மாட்டுக்கு வந்து ஜொர வருமா அந்த இது மாரி இருக்கு இல்லயா அந்த கட்
சோ கற்பூரவள்ளி ஆ அ ம் வசம்பு எல்லா சேந்ததுனால குளிர்ச்சி ஆமா
மாட்டுக்கு ஜொரோ வந்துரு அந்த மாரிதா பண்ணுவாங்க எங்க வீட்லலா வெயில் நேரத்துல அந்த மாரி தேச்சிட்டு
ம்
அதே ரெண்டு நாளைக் கழிச்சி மறுபடியு இன்னொரு தடவ தேய்க்கணு அத இன்னக்கி தேக்கிறமா ரெண்டு நாள் தேக்க கூடாது அதுக்கப்பறமாதா இன்னொரு நாள் தேக்கணு
தேக்கிணு சோ அப்போ அந்த பூச்சில்லா வராது ஆ
அ அந்த எடத்துல போயிட்டு தண்ணி இருக்குல்லையா காவா அந்த மாரிதா சொல்லுவாங்கல்ல கெணறு அதல்லா மோட் போட்டு விடுவாங்கில்லியா அந்த அங்க போயிட்டு குளிக்க வெச்சிடுவாங்க ஆமா அது மாட்டு ப தொழுவ மாரி வெச்சிருக்காங்க ஒரு நாலு மாடு இருக்கு
ம் ம் ம்
தோ ஒரு நாலு மாடு இருக்கு வீட்ல அதனால இது எப்பமே பண்ணுவாங்க நா எ மாட்டுக்கு நாயூனி அந்த மாரி வச் வந்துச்சுன்னா எப்பமே வீட்டுல பண்ணுவாங்க பெரியவங்கலா அதனால தெரியு கனா பாத்துருக்கே அந்த நேர் டைம்ல கூடருந்து என்னதுன் கேட்டு ஆமா
எங்க வீட்லயு அப்பத்துல மாடு இருந்துச்சுதா எங்க பாட்டி வீட்டுலல்லா எ பாட்டி இதல்லா ப நல்லா ஆனா இப்பல்லா எங்க ரீசன்டா மாடு எல்லா எடுத்துட்டாங்க செய்யிரதுக்கு கஷ்டப்படுத்துட்டாங்க எல்லாருமே அப்பயே மாடு பால்லா கறந்து பால் எ பண்ணிந்தாங்க எங்க வீட்லலா அப்படில்லா இல்லப்ப அப்ப நல்லா
அந்த மாதிரி பசும்பால வந்து அப்பிடியே குடிப்பாங்கப்பா ஒரு சிலர் காச்சாம அப்பிடியே குடிப் ப்பாங்க அதுவு கொஞ்சு ஸ்ட்ரெத்துன்னு சொல்லுவாங்க அந்த கறக்கும் போதே போயிட்டு அங்க அது பண்ணி குடிப்பாங்க குட்டி பசங்கல்லா கூட்டிட்டு போயிட்டு வந் வருது
இல்லையே ஹஸ்பண்ட்டு கூட குடிச்சுருக்காரு அப்பிடிதா சின்ன வயசுலல்லா அப்பிடியே மாட்டுக்லா அங்கியே போய் வாங்கி அங்கியே அப்டியே குடிச்சுட்டு அப்டியே வந்துருவாரா சொல்லுவாங்க அந்த கால த்துல்லா அ அ அப்பல்லா ஸ்ட்ரென்த்தாருந்துச்சு கேள்விபட்ருக்கே நா கூட அதுதா நல்லது தான அதுலா இப்ப எங்க பசும்பால் கெடைக்கதே பெரு விஷியமாக்குது
ஆமாம்பா அது எப்பிடி சொல்றது நம்ப வீட் லேயே எங்களுக்குக்கானா கெடைக்கதுக்கா மாடு வீட்டிலேயே இருக்குல்லியா
அ அ உங்குளுக்கு கெடக்குது நீங் மாடு வச்சிருக்கிங்களா பரவால
ப்ப பால் இருக்கு ஆ அ பால் அத வெச் சு தயிர் தே துவச்சுக்குவோ தயிர் வேணுனா அந்த மாதிரி அதுலே பன்னீர் செய்யறது மோர் எடுக்குறது அந்த மாரி நாங்களா அது
து எல்லா மோஸ்ட்லி அதுலே எடுத்துப்பிங்க நீங்க எல்லாமே அ
ஆமாப்பா எதுக்கு வெளியில போகமாட்டோ ஏன்னா ஒரு சில கலப்படமா இருக்குல்ல அதால்ல
ம் ம் இது ஃப்ரெஷ்ஷா கெடக்கரதுனால ஆரோக்கியமா இருக்கு வீட்ல எல்லா பசங்களுக்கு உம்
ஆமாப்பா
ம் ம்
அந்த மாதிரி மாட்டுக்கு பில்லு எங்க வீட்லயே வளக்குறோ
ஓ வீட்டுக்கு பில் அந்த வக்கிப்பில் சொல்லுவாங்களே அதுவா
அ பெருசாருக்கு பாத்தீங்களா அந்த பில்லு காழனில வளக்குறோ அ ஆமா ஆமா பரவால்லப்பா அதா காழனியிலேயே வளக்குறோ அதுவு நா அங்கயே
வளக்குறீங்களா சூப்பாருங்க வளத்து அப்படியே மாட்டுக்கு போடுறீங்க அப்படியே பண்றீங்க
இயற்கை உரம் தா எல்லாமே அதுக்கு செயற்கையா எதுவு செய்யறது இல்ல இது
புரியிது புரியிது
அம் அந்த மாரி மாட்டு தீவனமோ நம்ப வீட்ல நெல் அரைப்பாங்க பாத்தீங்களா முன்னெல்லா நெல்லு வேக வச்சி
நெல்லு வேக வச்சு காய வச்சு அதை அடுச்சு அதுலந்து ப் அது பொட்டு வரு
ஆ அதுதா பயன்படுத்துவோ மாட்டுக்கு தண்ணி காமிக்கிறதுக்கு அதுதா அந்த மாதிரி செக்கு ஆட்னேனா இப்ப வேர்கல்லலா காய வச்சு உரிச்சிட்டு பேய் செக் ஆடி எண்ணை எடுத்துட்டு வருவோ இல்லையா அப்பவு புண்ணாக்கு கெடைக்குல்ல அந்தப்பு
புண்ணாக்கு ஆ ரைட்டு புண்ணாக்கு
ஆமா அந்த புண்ணாக்கு அந்த இது தவுடு சொல்வாங்க இல்லையா அதெல்லா எது எதான் காமிச்சுகிட்டுன்னாங்க வெளில எங்கேயு வாங்குறதில்ல
எல்லாமே நீங்க உணவே பண்ணி பண்றீங்க ஆ
ம் ஆமாம் பவி
இல்ல குட் தா இது எங்க போனாலு கலப்படம் தா சே எல்லாமே வீட்லயே தயாரிச்சு நீங்க எல்லாமே ஆ மா ட்டுக்கு சேரி வீட்டுக்கு எல்லாமே செய்யறதுனால நல்ல நேச்சர் உங்களது எண்வராமெண்ட் சூப்பராகிது பா உங்கள்து
ம் நன்றிக்கா நீங்களு செய்ங்கக்கா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் நல்லதா இருக்கு கா
கண்டிப்பா நா மோஸ்ட்லி இந்த செடிகெல்லா வளத்து அதுல நா பண்றே கண்டிப்பா மாடுல்லா ல்லா ஸ் செய்ய முடியாது செடிங்கல சொல்றீங்கள அது மாரிலா அது உரந் தயாரிச்சி அது நானு பாத்து பாதுகாத்துக்குறே நானு
ஆ முடிஞ்ச வரைக்கு விவசாயத்த நம்பு இன்னு அதிகப்பச் ஏனா அழி்ஞ்சு வர தொழில் நிறுத்த விவ சாயின்ற மாதிரி ஆயிருச்சு இப்போதைக்கு அத நம்ப மறுபடியு கைய் குடுத்து தூக்கி விடணு ஆமா ஏனா அது இல்லன்னா யாருமே சாப்பிட முடியாது
முடியாது கண்டிப்பா‌ நம்மளுடைய நாட் ட்டின் முதுகெழும்பே விவசாய தா அதுவே அழிஞ்சு வரப்போ நம் எப்பிடி சாப்ட முடியு சோ கண்டிப்பா இதெல்லா வந்து எல்லார் வீட் என்ன வக்கனுன்றது ஒருக்கா இதுதா செடியோ மரமோ அப்டி வக்கனுல்ல ஆமா
ஆமாப்பா சரிதாப்பா நீங்க சொல்றது சரிப்பா எனக் இன்னொரு அழைப்பு வருது நா அப்புறம் பண்ணட்டுறே
ஆ ஓகே நன்றிங்க
ஆ நன்றிப்பா ம்